என்ன ட்ரெஸ் எடுத்து தச்சுட்டியா காது குத்துக்கு
அதுதான்டி ஒரே இதுவாருக்கு கொழப்பமாவே இருக்கு
என்ன கொழப்போ‌ உனக்கு கொழம்
ஏ கல்யாண்த்துக்கு வந் துட்டு சாரீ வந்து இந்த பட்டு சாரி ஒரு மூவாயிருவாயில வந்து எங்க சின்ன பாட்டிக்கு எடுத்து குடுத்தாங்க அவுங்களேதா செலக்ட் பண்ணாங்க
ம்
அந்த பட்டு சாரீ எடுத்துட்டு போயி ஓரோ அடுச்சு ப்ளவுஸ்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்மா எடுத்துனு வந்து குடுத்து எங்க கிட்டயே குடுத்து வேணானு சொல்லிட்டாங்க
ம்
அவுங்க அவுங்க தா எடுத்ததே எடுத்துட்டு எல்லா பண்ணி ட்டு வேணான் திருப்பி எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது அந்த மூவாயிரம் எங்களுக்கு லாஸ் தானே
ஆமா
ரொம்ப கடுப்பாயிருச்சு அதுக்கப்றோ அது ச் கட்டவே இல்ல அப்டியே வச்சுருந்துட்டோ ஏனா அவ்ளோ மொட மொ மொட னு சாரீ பட்டு சரி நம்மளுக்கே தெரியுல எவ்ளோ ஒரு மாதிரி ரஃபா இருக்குனு அது நால அத யூஸ் பண்ணாதே பண ப்ப எடுத்து பாத்தா நல்லாருக்கு ஒரு மாதிரி ரோஸ் கலர் டார்க் கிரீன் கலரு சேரி அதா பேசாம டார்க் கிரீன்ல பிளவுஸ் எடுத்து ஆரி ஒர் க்கு பாப்பாவ போட சொல்லி கட்டிக்கலாமா அதையே அப்டி இல்லனா வந்துட்டு வேற எடுக்லாமோ ஹாஃப் சாரீ எடுக்லான்னு ஆச அதா ஆசை இருக் கு ஆனா யா எல்லாரு என்ன சொல்லுவாங்க அப்டின்
இப்பல்லா ட்ரெண்டுல இருக்கு இப்ப போய் யார் என்ன சொல்லுவாங்கல்லா இதெல்லா ஒரு கதையா
அத நம்ப திருப்பி கட்டுவோமான் யோசிக்ணுல எல்லா இடத்துக்கு நம்ப கட்டிட மாட்டோல
எந்த நம்ம பஃங்க்ஷன்னு வச்சாலே ஒரு ட்ரெஸ்ஸு அந்த இதுக்குதா அதுக்கப்ற எதா அக்கேஷன்தா அந்த ஏ கல்யாண்த்துக்கு லெஹெங்கா வான அப்டிதா இருக்கு த பா த பாப்பாவுக்கு பொறந்த நாள் கொண்டான்னோ பிஃராக்கு அப்டிதா இருக்குது எங்க கொழுந்தனாருக்கு கல்யாண ஆச்சி அதுக்கொரு ட்ரெஸ் எடுத்த அதுவு அமைதியாதாருக்கு சிம்ப்பிளா ஒரு பிஃராக் எல்லா எடத்துக்கு போட்டுக்கிற மாரி போட்டம்னா அந்த மாரிலா எடுத்துக்லா மத்தபடி எல் லா பீராவில் பூட்டு அதா பொண்ணு வச்சிகிறோ பொண்ணும் பொழங்காப் என்னது வளத்தியு பொடலங்கா வளத்தியு ஒன்னுன்ற மாரி கொஞ்ச நாள்ல வளந்தர போதுங்க இப்பதா ரீகிரியேட் பண்ற ஒரு
உம் உம் ட்ரெண்டிருக்கு தா ஹாஃப் சேரி ஆசையாதாருக்கு ஏனா என்னோட பஃங்க்ஷனுக்கு
ஒனக்குதா நெறைய தங்கச்சி இருக்காங்க நீ குடுத்தாலும் போட்டுக்தா போறாங்க சில பேரு குடுத்தா போட்டுக்க மாட்டாங்க
ஆ அதுவு உண் மதா அவுங்குளு எடுத்துக்றே நானு எடுத்து கட் நீயு ஹாஃப் சேரி போடு நானு ஹாஃப்ஸ் சரிப் போட்றேன்றமா சொல்றாங்க பட்டு் எனக்குதா என்ன போட்லாமா வே ஆமான்னு ஒரே கன்ஃபியூஷனாவேருக்கு
உம் உம் உம்
பாப்போ எப்டி என்ன ம் அதா நானு இப்ப அ அந்த அட்டிகெலா சொல்லுவாங்கல இப்போ அதான ட்ரெண்டு வின்டேஜ் லுக்கு அதுலியே வந்து நா இந்த கீர்த்தி சுரேஷ் ஒரு மூவி நடிச்சிருக்கு மூவி பேர் நடந்துட் மறந்துட்ட அது ஆக்சுவலா வந்து டப் டப்பன்னாங் க தெலுகு மூவின் நெனைக்கிறே தமிழ் டப்ல வந்துச்சு அதுல வந் து அது ஒரு ரெண்டு ரெண்டு லேயர்ல அட்டிக போட்ருக்கு வெறு ஒயிட் கல்லு அது நல்லா இருந்தது ஆக்சுலா எல்லாருமே வெறு ஒரு லேயர்தா அது போட்டு நா பாத்தர ஆனா கீர்த்தி சுரேஷ் ரெண்டு லேயரா போட்டிருக்கலா இன்ஸ்டாகிராம்ல அனுப்றே பாருங்ளே
உம் உம் உம்
அந்த மாரி சூப் நல்லாருந்துச்சு அது அது ஒன்னு போட்டாலே போது அது ஒன்னு போட் டு அது ஒ அதுக்கு மேட்சிங்கா ஒரு கல்லு வச்ச கம்மல் போட்டாலே ஹாஃப் சேரிக்கி ஒரு அந்த ஒரு லுக்கு பழைய விண்ட்டேஜ் லுக்காவந்தாலு நல்லாவு இருக்கு பட் எனக்குதா ஒரே கன்ஃபியூஷனா கட்லாமா வேணாமா கட்லாமா வேணாமான்ற மாதிரியே போய்கிட்ருக்கு
உம் அதுலா கட்டு ஒன்னு பிரச்சன கெடையாது
பொண்ணுலா வந்துட்டாளா
ஆமா டியூஷன் போனாங்க
உம் உம்
வந்திருக்காங்க
உம் உம் பாப்போ ஓ நீங்க வந் ந்து இன்ஸ்டாகிராம நீங்ளு நல்ல ஹாஃப் சேரி எதாவ் பாத்தா அனுப்பிவுடுங்க
செரி செரி அனுப்புற உம் உம் உம் அங்க ஒரே ட்ரெண்டிங்கா இருக்க போறீங்க
ஏங்க அந்த அளவுக்குல்லா இல்லங்க எதுவு நீங்க வேற ஏங்க ம் ம் ரொம்ப எதிர்பாத்து எதிர்பாத்து செஞ்சா தா அது ஒரு கேவ் ஒரு நல்லாவே இல்லத எனக்
சேரி கொஞ்சோ சுத்தி போட்டுட்டே அப்பறோ கட்டுங்க உங்கள் உயிர் தோழி ஒருத்தர் வராங்க எங்க எடுத்தீங்க
அ ஆ ம் ஆமா நா ஹாஃப் சாரி கட்னனா நெக்ஸ்ட்டு அவுங்க வந்து நானு ஹாஃப் சேரி நா கட்டுவேண்டா ஆமான்டா என் பொண்ணு பொறந்த நாளைக்கு நா ஹாஃப் சாரி தாண்டா போ போடுவே அப்டின்னு நிக்க போறாங்க இல்ல
கரெக்ட்டா சொல்றீங்க புடிச்சிட்டீங்க த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ன ஒடனையே
ஆமா ஆமா ஆமா எனக்கு தெரியாதா எல்லா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டா இருந்துட் தானே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுனாங்க அவுங்க
சேரி இது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு பாத்தியா இப்ப அவளுக்கு கல்யாண நாளு வந்துச்சே
ஏ ஆ ஆம்மா
நல்லா அழகா கொண்டாடி இருக்காங்க நல்லா இருக்கு பாக்க
யார சொல்றீங்க
சரஸ்
ஓ சரஸ்சா பெறந்த நாள் தா கொண்டாடுனாங்க
ஃபஸ்ட்டு அதான் அதா கொண்டாடிருக்காங்க அத பாக்கவே அழகா இருக்குனு சொன்னே
ஆனா எதுவுமே இல்லன்ற மாதிரி சொ இல்லனுல்ல
அவ சொல்றதுக்கு பண்ணதுக்கு சம்பந்தமே இல்லாத மாரி இருக்கு ஃபோட்டோஷூட் கூட எடுத்திருக்காங்க போல இல்ல ஒரு ஃபோட்டோவ பாத்தியா அந்த ம் மிட் நைட்ல மிட் நைட்னா இந்த நைட் ஷூட் ஒன்னு இருக்கோல மா அந்த மாசமா இருக்க அந்த இது பண்றப்போ நைட்ல வெறு வயிறு மட்டு தெரியு அவரு அந் அ ஸ் ஆ ஆ ஏண்டா என்னடா நம்மல்லாம் வந்து மானே தேனேன்றோ ஒரு
அந்த அந்த வி அந்த அக்ரிகல்ச்சரல் ஆஃபிசர் கூட ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கா
இப்போவா
இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஆனா சொல்றே பட் பட் அத வாயே தெறக்காம அத இம்பிளிமென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பண்ண போறோ பண்ண போறோ இன்னியு ஒன்னு பண்ணல
எனக்கு வேலைக்கு போணு வரணோன்சே இதெல்லா எனக்கு ஒரு ஞாபகம் இல்ல எயா ரெண்டாவது இதுக்காது நான் ஏதாவது கொஞ்சோ இந்த மந்த்லி போட்டோ ஷூடாது ஏதாது எடுக்க முயற்சிக்கிறே எயி மொதல்கு ஒன்னு கெடையாது எப்ப புடிக்கிதோ அப்ப எடுப்பே அந்த மாரி மெமரிஸ் இருந்தது ஃபோன ரெண்டு வாட்டி திருடிட்டாங்கன்றதுனால அதுலயே பாதி அக்கா பசங்களோடதும் போயிடுச்சு என் பொண்ணோடதும் போயிடுச்சு என்னோட நம்மளே ஒரு சின்ன வயசுலல்லா நிறைய போட்டோஸ்லா இருந்திருக்குல்ல அதுவும் போயிடுச்சி
இது இருந்தது எல்லாமே அந்த என்னோட லேப்டாப்ல இருக்கு எங்க வீட்டுக்காரு வந்து ஹார்ட் டிஸ்க்ல மாத்தி தரன் சொன்னாரு எங்க தந்த மாதிரியே தெரியல அதுதுல பாத்தா தா நம்மளுடைய காலேஜ் போட்டோஸ்லா இருக்கு இல்லன்னா அதுவும் அப்டியே போயிடும் போல
ம் ம் ம் பாக்கலா பாக்கலா
எனக்கு உண்மையாவே இன்ஸ்டாகிரம்ல நீங்களும் ஹாஃப் சாரீஸ் பாத்தீங்கன்னா சொல்லுங்க நானு ஃப்ரீ டைம் பாக்க இருக்கும்போது அஹ் க கடலூர் கடலூர்ல கூடோ இப்போ டிமார்ட் தொறந்துருக்
ஆமா ஆமா ஆமா ஆமா விரைவில் நம்ம ஊர்லயு
உ விரைவில் நம்ம ஊர்லயுமா
எங்க நாங்க போற வழியில து இந்த எடம் டிமார்ட் வர போதுன்னு இந்த மா ரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச பெரிய எடம் தா
ம் ம்
அப்டின்னா எங்களுக்கு அந்த பக்கோ கொஞ்ச நல்லா ஈஸியா இருக்கு ஏன்னா நாங் இங்க மெயின் ரோடுக்கு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வரணு
ம் ம் ம்
அந்த மாரி இல்லாம கொஞ்சோ நல்லா இருக்கு
ஹோஹ் இல்ல எனக்கு என்னனா வ அது நா வரது அங்க டிமார்ட் வரப்போ போது ஓபன் பண்ணிட்டாங்கன்ளா சொல்லிட்டு இருந்தாங்க
உம் ஆமா அது ரொம்ப நாள் ஆகுது
ஆஹ் எப்பயோ அதான் எங்க மா மியார் வந்து போயிருந்தாங்க போல அங்க
ம்
நா வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பெட்டு கவரு செப்பலு அதெல்லா நல்லா இருக்கு உம் நா வந்து ஒரு
எல்லாமே ஒரே விலைதாங்க ஆனா என்ன அவுங்க வந்து போ நானூத்தம்பது ருபான்றது ஒ ஒரிஜினல் வில வந்து அது இரநூத்தம்பது ரூபா அது நானூத்தம்பது ரூபான்னு போட்டு அடிச்சு எறநூத்தம்பது ரூபான்னு போட்டிருப்பாங்க ஆனா ஒரே இதுதான் இன்னு ஒண்ணு தரோம் உம் இருக்கு அந்த ஒரு விஷ்யோ மட்டுந்தா ஆனா நா இப்போ நா ஒரு எப்டி சொல்றது நா நம்ம ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாத்தா தானே நமக்கு வந்து இந்த நெளிவு சொழிவு தெரியும்ன்னு சொல்லுவாங்கல்ல அப்டி பாத்தப்போ ஒரு சில வந்து அப்டி சொல்றது கம்மியா இது வந்து இப்போ ஒரு இப்ப இப்போதைக்கு இருக்கு இதுல வந்து இல்ல கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இல்ல அதுலயுமே ஆஹ் அவுங்க வாங்கறத விட டபுள் மடங்கு விக்கிறாங்க இல்லன்னா அவங்க ப்ப பத் து ரூபாய்க்கு வாங்கனா இருவது ரூபாக்கு விக்கிறாங்க அப்டிதா விக்கிறாங்க சோ யாருமே வந்து சும்மா வைக் கீழ அப்படின்றது ஒரு இது ஆமா அதுக்கு என்னன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நிமிஷ ஒரே நிமிஷோ